நல்லாருக்கீங்ளா
நா நல்லாருக்கங்க நீங்க நல்லாருக்கீங்ளா தோழி
அ நல்லாருக்கோந்தோழி சாப்ட்டீங்ளா தோழி நைட்டுக்கு
இல்லிங்க இனிதாங்க தோழி சாப்பண்ணு நீங்க சமச்சுட்டீங்ளா
ம் இல்ல தோழி தோசதா தோழி ஊத்துனு கொஞ்ச லேட்டா சாப்பலான்ருக்க தோழி
ஓ செர் செரிங் தோழி இப்ப வேலயெல்லா இன்னிக் மு இனிதே முடிஞ்ச்சுங்ளா
அ முடிஞ்சுது தொழி நல்லபடியா போணுச்சு தோழி ஒங்குளுக்கு எப்பிடி தோழி போனுது
அ நன்றாக போனதுங்க
ம் இப்ப என்ன தோழி இரவு அ செய்லான் இருக்கீங்க
என்னங் தோழி இட்லிங் தோழி இட்லியு சட்னி தேங்காச்சட்னி
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி இங்க தோசையு இந்த காரத் தொவையலு தோழி இங்க
ஓ செர் செரிங் தோழி
ம் து இன்னு கொஞ்ச நேரம் அ கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் போலான் சொல்லிட்டு இருக்க தோழி
ஓ செர் செரிங் தோழி
ம் சொல்லுங்க தோழி மதிய என்ன தொழி செஞ்சிங்க மதிய என்ன சாப் பாடு ஒங்க வீட்ல
மதியோ தேங்கா சாப்பாடுங் தோழி தேங்கா சாப்பாடு வெண்டக்கா பொரியிலு
ஓ சரி அந்தேங்கா சாதம் அது சொல்றீங்ளா
ஆமாங்க
தேங்கா சாதோ அது எப்பிடி தோழி பண்ணுவீங்க தேங்கா சாதம் பண்ணதுல்ல தோழி யாரு சாப்ட மாட்டாங்கன்னு ம் அது எப்பிடி தோழி
க்ணு ஃபஸ்ட்டு வந்து தேங்கா கட் ஓ அறுத்துட்டு அதை மிக்சில போட்டு வச்சுக்கணு போட்டு வச்சதுக்கப் றோ எண்ண ஊத்தி ஒரு ஒரு ஃப வடச்சட்டி எடுத் து எண்ண ஊத்தி கடுகு போட்டு கடுகு இல்ல கடுகுக்கு பதுலா இது அது என்னெனமோ சொல்லுவாங்க கடல பருப் பு போடணுங்க கடல படுப்பு போட்டுட்டு அப் ப வெங்காயம் கட் பண்ணி போட்டு பச்ச மொளகா இல்லேனா வர மொளகா ஒங்குளுக்கு எது தேவ வே மெளகாவோ அது போட்டுட்டு வனக்கிக்கணு கருகாப்புள் போட் டுட்டு வனக்கிக்குணும் அப்புறோந்த தேங்காயு போட் டு நல்லா வனக்கிக்கணு வனக்கிட்டு உப்பு போட்டுக்கணு அப்புற சாப்பாடு வன்ட்டு இதுக் முன்னாடி ஆற வெச்சு வெச்சிருந்துட்டீங்கன்னா இத போட்டு அப்பிடியே கெளறிட்டீங்னா நல்லாருக்கு கடசில உப்பு மட்டும் பத்தலேனா நீங்க போட்டுக்கணு
ஒஸ்டுங்க ம் ம் ம் ம் ஓ ச
ம் ஆமாங்க
சரி பண்ணதுல எனக்கு புடிக்கு நா கல்லூரி நாட்கள்ல சாப்ட்டதுண்டு தோழி அதுவுமே வந்து கல்லூரி அந்த கேன்ட்டீன்ல ம் அப்ப சாப்ட்டதுண்டு தோழி அதுனால செஞ்சு பாக்குறன் தோழி கண்டிப்பா
ஆ செரிங்க தோழி செய்து பாருங்க நல்லா இருக்கு
ம் க கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி இங்க வந்து பாத்தீங்கன்னா மதியத்துக்கு வந்து மாங்கா முருங்கக்கால்லா போட்டு சாம்பார் வச்சு உருளக்கெழங்கு வரத்த தோழி
ஓ செரிங்க தோழி
அந்த பிளாக்க பலா பழத்துல உள்ள கொட்டைல்லா இருக்குல்ல தோழி அதுவு போட்டு
பண்ணிங்கோ
அது ஒரு ம் சொல்லுங்க தோழி ம் ஆ அது ஒரு மாரி நல்லா இருக் கம்பலா தோழி முருங்கைக்கா மாங்கா சாம்பார்னாலே உங்களுக்கு அது ஒரு டேஸ்ட்டா தா இருக்கு இந்த பலா கொட்டையு போட்டு அது ரொம் ரொம்ப நல்லா இருந்தது தோழி ம் கொஞ்ச திக்காவு ஆயிட்டு கொழம் திக்காவு ஆயிட்டு தோழி கொழம்பு நல்லா இருந்தது தோழி ரொம்பவே
ஓ செரிங்க
அப்ற வந்து பாத்தி ஆ அப்பற வந்து பாத்தே ஆ சொல்லுங்க தோழி அ இப்ப வந்து பாத்தீங்கன்னா தோழி இப்ப பிள்ளைங்கலா வந்து பள்ளி முடிந்து வர பிள்ளைங்கள் இருக்குல்ல தோழி கல்யாணம் ஆயிட்ட ஆ இப்ப அது இது மால நேரத்தில பிள்ளைங்க வந்து ஸ்நாக் லாம் கேக்குறா அதெல்லா எதாது பண்ணி தருவீங்களா தோழி வீடலய பண்ணி தருவிங்களா இல்ல வெளில வாங்கறதுண்டா தோழி
தோழி இப்போதைக்கு வந்துட்டு கொழந்தைங்க இல்ல ஆனா என் கணவரு வந்து வீட்டுக்கு இல்ல வ் அ பரவால பணி முடிச்சுட்டு வரும்போது வீட்லயே ஸ்நாக்ஸ்லா செஞ்சருவாங்க தோழி
அது எதாது சொல்றீங்களா தோழி எனக்கு அத பத்தி
அத பத்தி நீங்க எதுல செய்வீங்க இப்ப கோதும மாவுல செய்லா இபோ கோதுமாவுல பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயோ கட் பண்ணி போட்டுக்கணு அது கூட கொஞ்ச கருகாப்பில் கொத்தமல்லி தல போட்டுக்கணு பச்சை மெளகா போட்டுக்கணு அப்பற கொஞ்ச சோடா உப்பு போட்டுக்கணு போட்டுட்டு அது கூட கொஞ்ச கோதுமாவ் போட்டுக்கோங்க போட்டு நல்லா பெசஞ்சுக்கோங்க ஆ கொஞ்ச தண்ணி தெளிச் தெளிச்சு நல்லா பெசஞ்சுக்கோங்க பெசஞ்சுட்டு கொஞ்ச சப்பாத்தி மாவு மாரி வரணு அதல்லா பெசஞ்சிட்டு எண்ணெ சூடு பண்ணி எண்ணெயில போட்டு எடுத் து சாப்ட்டாலு நல்லா இருக்கும்ங்க எங்கப் இப்டியு நீங்க செஞ்சு குடுக்கலா ஆ ஆமாங்க அப்ற அதே மாரி ராகி மாவுலயு செஞ்சு ராகி மாவுல சப்பாத்தி மாதிரி அ இது பண்ணி அ பெசைஞ்சு அழுத்தி சப்பாத்தி மாரி பெசஞ்சு அ ராகி மாவுல செஞ்சு குடுத்தாலு அதுவு குழந்தைங்களுக் கு ரொம்ப நல்லது அது ஒரு நேரம் கூட நீங்க குடுத்திற்லா
சாய்ங்காலோ கொழந்தைங்கள் பள்ளி முடிச்சுட்டு வரும்போது நீங்க சாப்பிற்றதிக்கு நீங்க குடுக்கலாம்
ஓ செரிங்க தோழி கண்டிப்பா இந்த ராகி இத அது நா கண்டிப்பா பண்ணி பாக்குறே தோழி ஏனா அது உடலுக் க்கும் நல்லதுதான தோழி ராகிங்கிறது
ஆமா இரும்பு சத்து ராகி
ம் அதுல நா ஒண்ணு பண்ணுவே தோழி இந்த ராகி சேமியால்லா விக்குதுல தோழி அதில வந்து பாத்தீங்கன்னா தோழி ராகிய ஒரு ரெண்டு நிமிஷோ ம் நல்லா தண்ணில போட்டு எடுத்துட்டு அதுக்கப்றோ இட்லி பாத் எண்ணெய்ல வச்சு வேவ வச்சு அத தனியா எடுத்துடுற தோழி அது ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளயே வெந் தந்துருவோ உங்களுக்கு இடியப்ப மாறி அத அதுக்கப்றோ எடுத்து நல்லா உதுத்துட்டு அத நல்ல ஆற விட்டு விதுத்துட்டு அதுல தேங்க துருவி போட்டு சர்க்கர போட்டு ஏலக்கா போட் அது ஒரு மாறி அது செஞ்சு வச்சறது தோழி அது அது ஒரு ஸ்வீட் மாறி நல்லா இருக்கு தோழி இனிப்பு ப பணி பண்டாறோ மாரி அது உடம்புக்கு நல்லது தானே தோழி ஓ ம் ஆ அதே மாறியே நீங்க கோதும மாவுல சொல்றீங்கள தோழி கோதும மாவு அத வந்து பாத்தீங்கனா தோழி நானு அதே மாறியே கோதும மாவு பெசஞ்சு சப்பாத்தி மாறி போட்டு அதுல சின்ன சின்னதா நமக்கு ஏத்த மாறி ஷேப்பு கட் பண்ணி அத எண்ணெயில போட்டு எடுத்து வச்சுருவே தோழி கொஞ்சோ சேஃப்பாறது லைட்டா சேஃப்பானோனே எடுத்து வச்சிடுறது அதுக்கப்றோ அதுல ஜீரா பாகு காய்ச்சி உத்தி இது பண்ணாலு அது ஒரு ஸ்நாக்ஸ் மாறி அது ஒரு வாரத்துக்கு கூட வச்சுக்கலா தோழி மொறு மொறுன்னு இருக்கு இருக்கு அந்த மாறி பண்றது உண்டு தோழி நானு ச் இதெல்லா கொஞ்சோ கொஞ்சோ இதெல்லா சாப்படுவாப்ல அப்டி இல்லையா அந்த வாழைக்காய் சிப்ஸ் அது போட்றதுண்டு தோழி அது வந்து எப்டின்னா தோழி எண்ணெய்ல ம்ச்சி தண்ணி உப்பு கல்லு இந்த ம் வாழைக்காவு போட்டு அதுல கொஞ்சோ இழுத்துக்கு தோழி உப்பு தண்ணி நார்ம லாவே அதுக்கப்பறோ வந்து அ நம்ம நேரடியாவே எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி பத்த வச்சோனே நேராவே அதுல சிப்ஸு சீவி நம்ம போட்டோன்னு வச்சோங்களே தோழி அது மொறு மொறுன்னு வந்ததுக்கு அப்பறோ அதுல மெளகு மெளகு தூவிவிட்டு நல்லா குளிக்கி விட் விட்டு வச்சாக்கா அது நம்ம சாதத்துக்கு தொட்டுக்கலா ஏ அது ஒரு ஸ்நாக்ஸாவு நம்ம எடுத்துக்கலா தோழி ஆஹ ஆவாது அதுல வந்து தனித்தூளு போட்டு பண்றது உண்டு இல்லன்னா மெளகு மட்டு மெளகுத்தூள் மட்டு போட்டுறது நல்லா போட்டு நல்லா குளு க்கணு தோழி அப்படியே நா எதுவு நசநச நசநசனு ஆயிடு ஏன்னா நம்ம எண்ணெயில போட்டு எடுத்துறோம்ல்ல இல்லயா மொறு மொறுனு தா இருக்கு உங்களுக்கு அது வந்து நம்ம தொட்டுக்கறது கூட வச்சுக்கலா தோழி நம்ம
ம் அது நீங்க எப்டி செய்வீங்க அந்த வாழ க்கா கட் அத அறுத்து அ
என்ட்ட கட்டுப்படுத்தியது இருக்காத தயவு செஞ்சி ஆமா வாழக்காவ அப்டியே சீவிட்டு தோல் சீவிட்டு உப்பு தண்ணியில போட்டுருங்க தோழி
அப்டியே முழுசாவே போட்டுருவீங்களா இல்ல கட் பண்ணிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி போடு
நீங்க சின்ன சின்னதா வேணா ரெண்டா வேணா கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்பறோ சிப்ஸ் கட்டய எடுத் து டேரக்ட்டா நேராவே எண்ண சட்டிய வெச்சி அதுல எண்ணெய ஊற்றி நேராவே அப்டியே சிப்ஸு சிவி வுட்டுருங்க தோழி
ஓ சேரி சேரிங்க நா ஒரு
ம் அப் டீங்குளா அது ஆவாத்துலனா நல்லா இருக் ஒரு மாறி நம்ம எல்லாத்துக்குமே நல்லா இருக்கோ தோழி ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட சாப்புட்லா
அப்புடிங்களா சேரிங்க தோழி ஒரு நாள் நா செஞ்சு பாக்குறே
ஆ கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி பண்ணி பாருங்க அந்த மாறி பண்றதுண்டு தோழி வேற என்ன பெரு அந்த சேமியா கேசரி அது பண்றதுண்டு தோழி
சேரிங்க சேரிங்க செரிங்க தோழி
வேற என்ன தோழி பண்ணுவீங்க
நா நா வந்துட்டு ஆ எதாச்சோ என்ன சொல்றதுங்க அ செய்வேங்க ஸ்நாக்ஸு ஆ அதிகமா இனிப்பு சமைக்க மாட்டே நானு அவுரு இனிப்பு அவுரு பு சாப்ட மாட்டாங்க நா அதிகமா நா வந்து இனிப்பு சாப்ட மாட்டே நானோ சாப்ட மாட்டே அவுங்குளோ சாப்ட மாட்டோ இனிப்பு சே கொஞ்சோ காரோ செய்வோ
உம் உம் உம்
காரோனா நா சாப்புடுவே ஆனால நா காரோ சேஞ்சுக்குவ
எப்டி என்னதுன்னு பண்ணுவீங்க
பரவாலே காரத்துல இந்த கோதுமாவு செய்வே பொறி இருந்துச்சுன்னா பொறி இது பண்ணிக்குவோ அந்த கேரட் இதெல்லா போட்டு பொறி அந்த மாரி வீட்லயே செஞ்ச் சாப்ட்டுப்போ அப்புறோ வேற என்ன காரத்துலன்னா தாளிச்சி சாப்ட்டுக்குவோ
உம் உம் உம் அது எப்டி தோழி அவுல்ல என்ன பண்ணுவீங்க
அவுல் வன்ட்டு ஊற வெச்சி எடுத்துக்குணோ ஊற வெச்ச தண்ணீல நனைச்சி ஒரு டு ரெண்டு நிம்ஷத்து க்கப்பறோ எடுத்துக்குணோ எடுத்து வடிகட்டி வெச் ஃபர்ஸ்ட்டு வெங்காயோ மொளகா ஆ போட்டு தாளிச்சி வேர்க்கடல இருந்தா வேர்க்கடல அதெல்லா போட்டு தாளிச் சி இந்த அவுலயோ போட்டு நல்லா இது பண்ணி வுட்டுட்டு எடுத்து சாப் ட்டுக்குலா ஒரு நேரோ இட்லி தோச காலையில நேரத்துக்கோ இல்ல நைட்டுக்கோ அந்த மாதிரி கூட சாப்ட்டுக்குலா
ஓ இட்லி தோசைக்கு பதிலு காலை நேரத்துல ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி கண்டிப்பா தோழி நா இத பண்ணி பாக்குற தோழி ஏன்னா இந்த இட்லி தோச சாப்பறத்துக்கு மேரி சாப்ட்டா
காலை நேரோ நீங்க அவுலு எடுத்துக்குலா நல்லாதா இருக்கோ
ம் கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி நா பண்றே தோழி இது நல்லா கொஞ்சோ எனக்கு கொஞ்சோ ஈஸியாவோ இருக் கோ தோழி இது சாப்புறதுக்கோ நல்லது தானே தோழி ஒடம்புக்குமே உம் ஓ செரிங்க சின்ன பிள்ளைங்களுக்கு குடுக்கலாமா தோழி
என்னந்துங்க
சின்ன பிள்ளைங்களுக்குல்லா குடுக்கலாமா
ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக் குல்லா குடுக்கலா ஏனா அவுங்க சாப்ட்டு ஒரு ரெண்டு மண்நேரத்துல ஸ்நாக்ஸ் சாப்டுவாங்கல்ல
ஆமா ஆமா அதனால குடுக்கலா ம் ம் கண்டிப்பா தோழி கண்டிப்பா இல்லின்னா பண்ற தோழி ஆ சரிங்க தோழி காலை உணவு
ஆ எல்லா அரிசியிலெல்லா கஞ்சி வச்சி குடுங்க கொழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது
ஓ சரிங்க தோழி அது எப்டி தோழி அத காய வச்
இல்லைங்க காயலா வைக்காதீங்க அப்டே பண்ணலா இல்லன்னா நீங்க நைட் நைட்டு ஊற வச்சிருங்க காலையில குக்கர்ல ஒரு அஞ்சாறு விசில் விட்டுருங்க அது கூடயே ஒரு பச்ச மொளகாயோ வர மிளகாயோ ஒரு வெங்காயோ உப்பு இதெல்லா போட்டு இது பண்ணிரு வேக வச்சிருங்க
ம்
கம்பு மாரிதா அந்த இது வேக வச்சுட்டு எடுத்து கடஞ்சிருங்க கடஞ்சி கூட கொழந்தைங்களுக்கு குடுக்லா அப்டி இல்ல அப்டின்னாலோ கம்பு இருக்குல்லைங்க கம்பங் கூழ் செய்றாங்கல்ல
ஆமா ஆமா
உப்பு கவுனிலயு நீங்க கூழ் செஞ்சு மோர் கலக்கி குடிக்கலா ரொம்ப நல்லது ஒடம்புக்கு ரொம்ப நல்லது அ ஆனா ஊர வச்சிருங்க எட்டு மண் நேரோ ஒம்பது மண் நேரோ ந்து ஊறனோ அப்டி நீங்க ஊற வெக்க மறந்துட்டீங்ன்னா சுடுதண்ணியில ஒர ஒரு மண் நே ரோ ஊற வெச்சிருங்க
கண்டிப்பா தோழி இன்னும் இத பத்தி இன்னு நெறைய பேசுவோ தோழி கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி நன்றி தோழி நன்றி தோழி
அ உங்க கூட பேசுனதுல மக்